தரி சகோதரி கேக்குதுங்ளா பேசுறது ஹலோ காலை வணக்
ஹலோ ஆ கேக்குதா
ஆ ஆ கேக்குது உங்களுக் கேக்குதுங்லா நா பேசுறது
அம்மா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க ஆ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நா பேசுறது லேட்டா கேக்குதோ
ஆ ஆமா நீங்க பேசுறது எனக்கு லேட்டா கேக்குது
கொஞ்சொ டவர்ருக்க எடத்துல வந்து பேசுறீங்ளா சகோதரி
ஆ இதோ தே ஆ இதோ வர வர உள்ள வர ஆ சொல்லுங்க சாப்டாச்சா
ஆ எ ஆ இல்ல சகோதரி இனிமேல்தா சாப்பணு நா சாப்பதுறக் ஓன்பது மணிக்கு மேல ஆயிருங்ளா அதனால லேட்டா தா அப்டிங்க நீங்கள்
ஆமாமா இன்னு இல்ல இன்மேதா சாப்ட னு இப்பதா பிள்ளைங்க ஸ்கூல் கெளம்னாங்க
சுங்ளா வீட்டு ஓ பசங்களா ஒங்களுக்கு எத்தன பசங்க சகோதிரி
ஆ எனக்கு ஒரு பொண்ணு
ஓகே சகோதிரி
அ அ ஒங்களுக் பசங்க இருக்காங்ளா ஸ்கூல் கெளம்பிட்டாங்ளா ஆமா ஒரே பொண்ணு தா
ஆ எனக்கு வந்து எனக்கு வந்து கைக்கொழந்த சகோதரி தம்பிக்கு ஒன்ற வயசு இப்பதா சகோதரி நடந்துட்ருக்கு
ஆ நல்லா இருக்காங்ளா
ஆ நல்ல இருக்கா சகோதரி தூங்கிட்ருக்கா நேரமா ஆறு மணிக் எழுந்துட்டானா ஆதனால பசி வந்துருச்சுங்களாட்டுக்கு பாலாத்தி குடிச்ச குடிச்சிட்டு தூங்கிட்ருக் காரு அவரு ஒங்க பொண்ணு என்ன சகோதரி படிக்கிறாங்க
ஆ பொண்ணு சிக்ஸ்த்து படிக்கிறா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆ
நீங்க ச பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு சம சமையல்லா பண்ணி ஸ்கூலுக்கு அம்ச்சி விட்டுட்டீங்ளா ஸ்கூல் கெளம்பிட்டாங்ளா அவுங்க
ஆமா இதோ கெளம்பிட்ருக்காங்க கெளம்பிட்டாங்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி ஒங்ளுக்கு வேலையெல்லா முடிஞ்சதுங்ளா சமையல் வேலையெல்லா முடிஞ்சதுங்ளா
ஆ முடிஞ்ச்சி சமயல் இப்பதா செஞ்சிட்டு வந்த
ஓகே உங்க கணவர் என்ன சகோதரி வேலைக்கி போறாரு
ஆமா வேலைக் போயிட்ருக்காங்க
ஆ இல்ல சகோதரி அவரு வந்து என்ன வேலைக்கு போறாருன்னு கேட்ட சகோதரி ஓ நீங்களுமே சென்னைல தா இருக்கீங்ளா குடும்பமாவே
இல்ல இல்ல நா ஊர்ல இருக்கே அவுங்க அங்க இருக்காங்க
ஓ சேரிங்க சகோதரி உங்க நீங்க வந்து சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆ ஆ
நீங்க வேலைக்கு போறீங்ளா சகோதரி வீட்லதா இருக்கீங்ளா
இல்ல நா வீட்லதா இருக்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
சொல்லுங்க ஹலோ
பாப்பா ஸ்கூலுக்கு அழுகாம போயிருவாளா சகோதரி இல்ல ராவடி பண்ணுவா
இல்ல சின்ன கொழந்தையா இருக்குபோது அழுதாங்க இப்ப எல்லா அழுகுறதெல்லா கெடையாது
சேரிங்க சேரிங்க சகோதரி நா வந்து சகோதரி இங்க நா அம்மா வீட்ல இருக்கனா சகோதரி அப்பாவுக் ஒடம் சொல்லி தந்தே ஊருக்கு பாக்க வந்துருக்கனா சகோதரி வந்து ரெண் நாள் ஆகுதுங்ளா அதனால இங்க வந்ததுக் அப்பறோ அம்மா தா சமைக் கற நைட்டு நைட்டு மட்டு தா சகோதரி நா எப்பியாவது அம்மாவுக்கு சமையல் பண்ணி குடுப்பே நானு
செரி பாப்பா இருக்கு அதுனாலயா
ஆ ஆமா சகோதரி தம்பி இருக்கனால சகோதரி இல்ல அம்மா வந்தா மோஸ்ட்லி வந்து அம்மா தா சமைப்பாங்க ஏனா அப்பா வேலைக் ஒரு நாள மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சி குடுக்கனுங்ளா அதனால வந்துட்டு அம்மா ஏழு மணிக்கு எழுந்து அம்மாவே வந்து கால மதியத்துக்கு வந்து பீன்ஸ் கேரட் சாம்பார் வச்சி ரசோ வச்ட்டாங்ளா சகோதரி ரச வச்சு சாதம் வச்சுட்டாங்க சாகோதரி அப்பாவுக்கு அப்பாக்கு வந்து லஞ்சி குடுத்து விடனு மதியத்துக்கு நம்ப காலையில பாத்தீங்னா இட்லியு தேங்கா சட்னியு சகோதரி நா வந்து சட்னி அறச்சி சகோதரி இட்லிய இ இட்லியு நா ஊத்தி வெச்சிட்டே அத எடுத்து அப்பாக் போட்டுட்டு இருக்காங்க அப்பா சாப்ட்டுட் இருக்காங்க சகோதரி
அப்பா சப்ட்டுட்ருக்காங்க நல்லா இருக்காங்ளா அப்
சமையல் வேல முடிஞ்சது சகோதரி ஆ எல்லாருமே நல்லாருக்காங்க சகோதரி அங்க எல்லாரு உங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாருமே நல்ல இருக்காங்க
செரிங்க செரிங்க சகோதரி
வீட்ல அதிகமா அம்மா சமையலா நீங்க பண்வீங்களா
ஆ இல்ல சகோதரி முக்கவாசி அப்பையில இருந்து இப்ப வரைக்கு அம்மாதா சகோதரி சமப்பாங்க ஏதாது அம்மா க்கு வந்து காய்கறி கட் பண்ணி குடுக்கறது நா வந்து இப்ப அம்மா கொழம்பு வச்சாங்க சகோதரி நா வந்து ரச வச் சே சகோதரி இந்த ரசோ புளியெல்லா கரச்சி எல்லா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நா ரசோ மட்டு வச்சு நா தாளிச்சு ஊத்திட்டே சகோதரி அதே மாரி சட் னியு நா ரெடி பண்ணி வச்சட்டே அவங்க பாதி நா பாதி ரெண்டு பேரூ கலந்து பன்ணுவோ சகோத்ரி நைட்டுக்கு ஒரே மாரிதானா இதே பண்ணனா அவங்கத அரஞ்சு குடுப்பாங்க நா அடுத்த வேல பாப்பே சகோதரி ரெண்டு பேரூ ஷேர் பண்ணி பண்ணுவோ
சமையல் சமையல் பண்றது ரொம்ப புடிக்குமா
சமையல் பண்றது புடிக்குன் சொல்ல முடியாது பட் பண்ணி தான ஆகணு எனக்கு யாராவது பண்ணி குடுத் தா நல்லா இருக்குங்கற மாரி அப்பப்ப நா ஃபீல் பண்ணுவே சகோதரி ஏனா நாங்க வந்து கணவர் வீட்ல பாத் தீங்க சகோதரி நானு நானு தம்பி கணவர் மட்டு மூணு பேர் நாங்க தனியா இருக்கோங்களா சகோதரி அப்டிங்கம்போது நாந்தா வந்து டெய்லிமே செஞ்சாகணு ஆமா சகோதரி எல்லா வேலையுமே நானே தா சகோதரி பாத் தாகணுமா அதுவு பாத்தீங்கன்னா காலையில வந்து சில சமய நம்ம லேட்டா எழுந்து பொறுமையா செய்யலான் நெனப்பே லேட்டா எழுந்தாலுமே கரெக்டா நம்பதா செஞ்சாகணு எத்தன எத் ஏழு மணக்கு எழுந்தாலு நம்ம தா கிச்சன்க்குள்ள போய் சமைக்கணு பத் து மணிக்கு எழுந்தாலு நம்மதா கிச்சன் குள்ள போய் சமைக்கணு அதுனாலே வந்துட்டு எனக்கு யாராவது நா வந்து நல்லா தூங்கி லேட்டா எழுந்து எனக்கு காஃபில இருந்து எல்லாமே சமைக்ல இருந்து பண்ணி வச் சா நல்லாருக்கூங்ற மாருதா நெறியா தடவ நா ஃபீல் பண்ணுவே சகோதரி நானு
சரி செரி அதும் பாப்பா இருக்காங்கள பாப்பா இருக்கம் போது பாப்பா பாக்கவே ஒரு ஆள் வேணு கண்டிப்
கண்டிப்பா சகோ ஏனா தம்பிக்கிப்ப தம்பி சகோதரி அவனுக்கு ஒன்றை வயிசு ஆகுதுங்களா அவெ செரியான குறும் பண்ற நடக்க வேற ஆரம்பிச்சுட்டானா இங்கிட்டு அங்குட் டு ஓட ஆரமிக்கிற ஒரு எடத்துல இருக்கவே மாட்டேங்கிறா சகோதரி நமக்கு தனியா பாத்துகறது
போய்க்கலா அதுக்கப்புறோ கொஞ்சோ தவள ஆரமிச் சாங்க அப்டின்னா அதுலேந்து நம்ம மூணு வயிசு வரைக்கு ரொம்ப கவனமா பாத்துக்கணு ஆமா அந்த கா ஸ்கூலுக்கு போற வரைக்கு ரொம்ப கவனமா பாக்ற மாரி இருக்கூ
ஆமா சகோதரி அதுமே பாத்தீங்கன்னா சகோதரி அதுமே நாங்க வந்து தனி வீட்டுலதா சகோதரிமே கேட்ட நாங்க பூட்டி வச்சருவோமா பக்கத்துல வந்து மாமியார் வீடு இரு க்கு சகோதரி அவங்க அவங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ரெண்டு வீதி தள்ளிதா சகோதரி மாமியாருக்காங்களா ஏதாது எமர்ஜென்சி வாங்க ப சேட்ட பண்றான் சொன்னம்னா அவங்க வருவாங்க ஆனா வந்து சில சமய வந்து அவங்க வீட்லே வந்து மாமனார் வந்து காலேல ஆற்ரைக்கே வந்து காட்டு வேலைக்கு போயிருவாங்க சகோதரி மாமியார் வந்து சமைக்கணு வீட்டு வேலையு பாக்கணு மச்சண்டார்க்கு வந்து இன்னு கல்யாண ஆகலைங்களா சகோதரி அவங்களு க்கு வந்து வேலைக்கு போனா சாப்பாடு செஞ்சு குடுக்கணுல அப்டிங்கும்போது நம்ப காலேலே கூப்டோம்னா அவங்க வரமாட்டாங்க ஏனா அவங்க வீட்லயு வேலனு அவங்க வீட்லயு வேல இருக்குமா ச கோதர் அப்டிங்கும்போது நம்ம அவங்களையு நம்ம சொல்ல முடியாது அந்த தெனத்துல அவங்க எல்லா வேலையு அவங்க எ ல்லா வேலையு முடிச்சு வச்சுட்டு சாப்ட்டுட்டு ஃப்ரியா இருக்கும் போது ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு மேல வருவாங்க சகோதரி அப்பதா நாங்கெல்லா சாப்ட்டு முடிச்சு தம்பிக்கு ஏதாது ஊட்டி விட்டுட்டிருப்பே அவங்க தம்பி கூட விளையாண்டுட்டு அவன தூங்க வச்சட்டு தா போவாங்க மதியமா போவாங்க இல்ல ரொம்ப முடியல வால் பண்டான் சொன்னா அப்பறோ அவங்க வேலையெல்லா வுட்டுட்டு நடுவுல கொஞ்ச நேரோ வந்து பாத்துப்பாங்க இருந்தாலுமே வந்துட் டு நமக்கு கொஞ்சோ கோபதபங்கள் இருக்கு அப்பப்ப நம்ம சொல்லும் போது வர்ல மத்த நேரத்துல வராங்கங்ற மாரி ஒரு மாரி இருக்கு என்ன சகோ நமக்கு
இருக்கூ எல்லாருக்கூ உள்ள இயல்பான உள்ளதுதான அது
ஆமா சகோதிரி ஏனா வந்து நமக்கு ஒரு இன வந்து
அது வந்து அடுத்த கொழந்த அப்டின்னா கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு அனுப வந்துரு இது ஃபர்ஸ்ட்டு கொழந்த அப்டிங்கற இப்போ நம்ளுக்கு வந்து எல்லாமே புதுசா இருக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கு அப்டின்
கண்டிப்பா சகோதிரி ஏனா நா வந்து கொழந்த பெறந்து ஒரு வர்ஷமான நா அம்மா வீட்லே இருந்துட்டு எல்லாமே அம்ம தா பண்ணாங்க தம்பிக்கு சாப்பாடு குடுக்குறதுக்கு தம்பியு முக்காவாசி குளிக்க வைக்கிறது பாத்துக்கிறது எல்லாமே அம்மாதா பண்ணாங்க நா வந்து தாய் பால் குடுக்கறது மட்டு்தா ஏ வேலயா இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு வருட காலமா நா இங்க இருக்கனா ஒரு வருட காலமா நா இங்க இருந்தனால திடீர்னு வந்து அங்க போய் எனக்கு வந்து அடாப் ஆகறதுக்கு பழகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சி அதுமே அம்மா வந்து ஏ கூட வந்து ஒரு நாப்பது நாள் ஒன்றர மாச ஏ கூட இருந்து வீடெல்லா வந்து பிக்ஸ் பண்ணி நாங்க வந்து மாமியார் வீட்ல இருக்க முல்ல சகோதிரி ஏனா வந்து அவங்க இருக் க வீடு சின்னத் தா ஏனா மச்சான்ட வந்து கல்யாண ஆகாம இருக்காரு அப் கல்யாண ஆகாம இருக்கும்போது நா ஒரே வீட்டுல நம்ம இருக்க முடியாது கல்யாண ஆனவங்க இருக்க முடியாதுனு எங்கள வந்து தனியா வச்சுட்டாங்க அவங்க
ஆ அவங்களாவே போ சொல்ட்டாங்ளோ
ஆ ஆமா சகோதிரி என்ன சொன்னாங்கன்னா நா வந்து இப்ப நா வந்து கல்யாணமாயி ஒரு ஒரு ஒரு ரெண்டு மாச தா சகோதிரி ரெண்டு மாசத்துலே நா வந்து கன்சிவ் ஆயிட்டே நானு கன்சிவாகவு நாங்க வந்துட்டு ஏனா வந்து நாங்க வந்து ரெண்டு வீடு தள்ளி இருக்கோ நாங்க வந்து எங்கள வந்து சொந்த வீட்ல இருக்க வச்சிட்டு அவுங்க வந்து ரெண்டு வீதி வாடக வீட்ல குடியிருந்தாங்க சகோதிரி சமையல் எல்லா ஒட்டுக்காதா பண்ணீட் இருந்தோ நாங்க வந்து குளிக்கிறது தங்கறது எல்லாமே நாங்க தண்ணி அந்த வீட்ல இருந்தோ வந்துட்டு அவுரு கணவர் வந்து வேலக்கி அவுரு வந்து காலைல நேரமாவே ஆறு மணிக்குலா எழுந்து கெலம்பிர்வாங்க சகோதிரி அவருமே அவங்க அண்ணா வந்துட்டு ஒரே எடத்துக்குதா வேலைக்கு போறாங் காலைல நேரமாவே அவங்க ரெண்டு பேருமே பொயிர்வாங்ளா நா என்ன பண்ணுவே எந்துரிச்சி அதா கல்யாண ஆன புதுசுல எந்திர்ச்சி நம்ம குளிக்காமலா வெளிய வரக்கூடாது அப்டின் சொல்லுவாங்க ஆ ஆனால எந்திரிச்சி சகோதிரி நா எல்லா குளிச்சிட்டு நா குளிக்கும் போது எல்லா வேலயு முடிச்சு வீடு கூட்றது அப்றோ வாசல் கூட்டி விட்றது அதுக்கப்றோ வந்து துணியெல்லா இருந்துச்சுனா துணியெல்லா தொவச்சி போட்டு குளிச்சிட்டு எல்லா தலயெல்லா சீவிட்டுதா சகோதிரி நா எங்க அத்த வீட்டுக்கு வருவே அப்டிங்கம் போது அத் த வீட்டுக்கு வரும்போது அப்ப மணி பாத்தீங்கன்னா ஒன்பதர மணி பத்து மணி பக்கோ ஆய்ருங்களா சகோதிரி இவங்க வந்து காலைல எல்லா நேரமா வேலைக்கு போறனால சாப்பாடு செஞ்சி குடுக் குணுனு அத்த வந்து நாலு மணிக்கு எழுந்து சாப்பாடு எல்லாமே சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிச்சிருவாங்க நா வந்து ஒன்பது மணிக்கு போகும்போது நீங்க சாப்பாடு வேலய முடிச்சிட்டு ஆர்ரைக் கு எல்லார்மே வீட்ட விட்டு பொயிர்றாங்ளா அப்டிங்கம்போது அவுங்களுமே வீட்டு வேல வீடு கூட்றது பாத்ர வெளக்கறது எல்லாமே காலைலியே எட்டு மணிக்குள்ள எல்லா வேலயு அவங்க முடிச்சிருவாங்க அப்டிங்கம் போது நா அவங்ளே பண்ணிருவாங்க சத்ரு நா வந்து பண்றதுக்கு பாத்திங்னா ஒரு வேலயுமே எனக்கு இது வந்து ஏனா காலைல வந்து சாப்பாடு சாப்பட் றனால அவங்க ஒருதர தா சாப்டுவாங்க அதனால அவுங்குளுமே சாப்பாடு சாப்டு பழகிருவாங்க எனக்குமே சாப்பாடே வெச்சிருவாங்க ஆனா நா வந்து சாப்டுட்டு சாப்ட்டதட்டு வந்து கழுவறது எடுத்து போறது மட்டு தா ஒரு வேலயுமே எங்களுக்கு இருக்காது அப்டியே ரெண்டு மாசமா பொயிட்டு இருந்து அதுக்கப்றமா நா கன்சிவ் ஆய்டனா சகோதிரி கன்சிவானதுமே வந்துட்டு இ்வ்ளோ புரனி வந்து சாப்புன்ணுடா நீ வந்து சாப்பறதே பத்து மணிக்கு மேல இருக்கு அப்டிங்கும்போது இது ஒத்து வராது நா வேணா ஒங்ளுக்கு வேணா வந்து எனக்கு அப்ப வாந்தியல்லா வந்து நா மாசமா இருக்கு போது எடுத்துட்டு இருந்த சகோதரி அதனால உங்களுக்கு வேனா தா நா வேண வந்துட்டு அடுப்பு வாங்கி தர நீங்க வேணா தனியா சமைக்கிறீங்களா ஒரு சுடுதண்ணி போறத்து கூட வந்துட்டு அடு ப்புள்ள அந்த எடத்துல ஒரு ஆத்திர அவசரத்து கூட நடுசாமத்துல உங்களால வர முடியுமா நீங்க வந்து சமைங்க முடியாத டைம்க்கு வந்து நம்ம நம்ம ஒட்டுக்கா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்ங்கற மாரில்ல சொன்னாங்க எனக்குமே வந்து டு இப்ப வந்து சகோதரி அவங்க வீட் டு சமையல் முற ஒரு மாதிரி இருக்கு நா சாப்டு வழந்த சமையல் முற ஒரு மாரி இருந்துச்சு எனக்குமே வந்துட்டு காலையில பாத் இந்த சாப்பாடுலா சாப்பட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது டிஃபன் ஐட்டம் தா சாப்டுவனா அதனால நா சொல்லிட்டே இருப்ப என் கணவர் கிட்ட தனியா நம்ம போயிரலா
டைய தானே நம்ம சாப்பாடு சாப்டுவோ மத்தபடி காலையிலயு நைட்டுக்கு டிஃபன்ன தா நம்மளுக்கு ஒத்து வரு
ஆமா சகோதரி அதனால என்ன பண்ணிட்டாங்க நா என்ன கணவர் கிட்ட ஆனா எனக்கு வந்து காலையில சாப்பாடே சாப்ட பிடிக்க மாட்டகிது ஆனால நம்ம தனியா சமைச்சுக்கல தனியா அடுப் எனக்கு ஒரு மாரி அவர்கிட்ட நா சொல்லட்டே இருக்பே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கு தனியா கோதும வாங்கி வச்சு உனக்கு சப்பாத்தியே கோதுமை தோ என்ன பிடிக்குமோ நீ உப்புமாவோ செஞ்சு சாப்டுன்னாரு இல்ல சா அந்த வீட்ல சகோதரி இருக்கிறது ரெண்டு பேரு மாமனார் வந்து பத்துக்கு மணி வேலைய முடிச்சுட்டு காட்டு வேலய முடிச்சு பத்து மணிக்கு வந்து சாப்பிட்டு திருப்பி போயிடுவாங்க சகோதரி அப்டின் ஆ இல்ல சகோதரி நமக்கு ஒரு ஆள் நம்ம செ ஞ்சாலுமே பக்கத்துல அவங்களு இருக் காங்க அவங்களுக்கு நம்ம குடுக்காம சாப் முடியுங்கள சகோதரி அந்த எடத்துல நம்ப அதனால வந்து சகோதரி அப்பவுமே ஒரு சில சயம் நா சப்பத்தி போட்டேனா எல்லாமே கால சப்பாத்தி சாப்பிடுவோ அந்த மாரி கலந்துதா பண்ணோ அதுக்கப்றோ அவங்க தனியா விடுறேன்ட்டாங்க நாங்களு கல்யாண பண்ணி ஒரு ரெண்டு மாசத்துத்தே தனியே வச்சுட்டாங்க அப்பிலேந்து நாங்க தனி சமையல் தா சகோதரி இத பத் தி நம்ம அடுத்த அழைப்புல பேசலா சகோதரி நமக்கான நேர முடிந்து விட்டது சகோதரி நன்றிங்
ஆ உங்களோட பேசிய மிக்க மகிழ்ச்சி
எனக்கும் சகோதரி நா நன்றிங்க சகோதரி